ஹலோ கேக்குதுங்ளா
ஆ கேக்குது வணக்க சிஸ்டர்
வணக்க சிஸ்டர் சொல்லுங்க
ஆ கண்டினியூ பண்ணுவோமா
ஆ பண்லா சிஸ்டர் பண்லா ம்
கே
நீங்க எப்டி இதேஸ்டே ஒரே ஸ்டேட்லதா நீங்க போயிருக்கீங்ளா இல்ல வேற வேற ஸ்டேட்கெலா நீங்க போயிருக்கீங்ளா
ஆ தமிழ்நாட்லருந்து கர்நாடகா போன கர்நாடகாலருந்து ஆந்த்ரா வந்திருக்கு
ஓ சேரி -செரிங் -செரி ஆனா அதுவு கம்ப்ளீட்டா வித்யாசமான ஒரு இதுதா இல்லிங்ளா
ஆமா ஏனா முழுசா இப்ப இன்னு கொஞ்ச நாள்ருந்தா அதோடதியு நா புரிஞ்சுக்குவே நல்லா அங்க வந்து பாத்தீங்னா அங்கருக் க லைப் ஸ்டைல்லெல்லா ரொம்ப டிஃப்ரெண்டாருக்கு லைஃப் ஸ்டைல்னா- எல்லா யா எல்லா ரன்னிங்தா யாரு வீட்ல இருக்கிற மார்ருக்காது எல்லா ரன்னிங்தா
விமன்ஸ் எல்லாமே கொஞ்ச பிஸியாதா இருப்பாங்கங்கிறீங்க
அங்க வந்து பாத்தீங்னா இப்ப ஒர்க்கு நெறையா கெடைக்கு நெறையாச்சுவன் பார்ட் டைமா ஒர்க்கு பாப்பாங்க மணியு ஏர்ன் பண்ணுவாங்க அதுக்கான எக்ஸ்பன்ஸ் கு அங்க இருக்கு
ஆ அந்தளவுக்கு அவுங்க என்ஜாயு பண்ணிக்குவாங்க
ஆம்மா அதே மாரி சுத்தி பாக்கறதுக்கான எடங்கள்ல்லா நெறைய இருக்கு
ம் ம்
எல்லாம் போலா சண்டே அன்னைக்கி இந்த உங்கள்ட்ட நா ஏற்கனே சொல்லியிருந்தல்ல சண்டே பஜார் ஆ சண்டே அன்னைக்கி அது போனா அது ஒருச் ஸ்பெஷல் அப்ற நெறையா ஃபால்ஸ்லா இருக்
ம் ம்
ஒரே ஒரு இது ஆச எனக்கு ஒரே ஒரு ஒரு எடத்துக்கு போகணுன் மட்டுந்தா ஆமா ஆ இது பேங்ளூர்லருந் து மைசூர் போற அந்த ட்ரெயின்ல போகணுனு ஒரு ஆச அது ரொம்ப நாளா இந்த நெனச்சி ட்டே இருந்த கடைசில போக முடியாத போயிருச்சு நா மறுபடி இங்கே வந்துட்டே
மைசூர் டு பேங்ளூருக்கு அந்த ட்ரெயின்ல்லிங்ளா
பேங்ளூர் டு மைசூர்
அதா பேங்களூரு - ஓ சேரி -சேரி ஏங்க அது என்ன ஸ்பெஷல் அந்த ட்ரெயின்ல
அங்க ஒரு பெரி ஒரு நல்ல அங்க ஒரு ஃபால்ஸ் ஒன்னு இருக்கு சிஸ்டர் பாக்கறதுக்கு அந்த ரயில்ல போகையில பாக்கறதுக்கு ரொம்ப அழகாருக்கு
ஓ சேரி சேரி சே
அது வந்து பாத்தீங்னா அங்க அந்த அந்த ட்ரெயின் வந்து பாத்தீங்னா ஒரு நாளைக்கு ஒரு டைம்தா போகு ஆ எஸ்மந்த்பூர் அப்டின் சொல்லி ஒரு ரயில்வே ஸ்டேஷன் ட்ருக்குது பேங்ளூர்ல ஆ அந்த ரயில்வேஸ் ஸ்டேஷன்லதா அந்த ட்ரெயின் வரு அந்த இருந் து அ போ போ அங்கருந்து மைசூர் போனு மைசூர் போறப் பால் பாதி வழில இருக்குது அந்த எடோ
அந்த ஃபால்ஸ கடந்தே அந்த ட்ரெயின் போகுங்ளா
மா மா அது ரொம்ப நாளா எனக்கு அங்க இருக்கும் போதே ஆச நா அவர்ட்ட சொல்ட்டே இப்பே எனக்கு இந்த எடத்துக்கு போவுணு என்ன கூட்டிட்டு போங்க அப்டினு சொல்ட்டே இருந்தே ஆனா அது நடக்கல கடசியா வந்து அங்கியு இல்லாம மறுபடியு இங்க வந்தாச்சி இப்பியு என்னோடத் நா வந்து நெனைக்கிறதுப்ப மறுபடியு அங்கியே போகணு அப்டினுதா
அதா அதா அதா ஓ நீங்க அங்க நல்லா செட் ஆயிட்டீங்க அப்ல அ
ஆமா அது அங்க இருந் இருந்தவங்களுக்கு வேற எடத்துக்கு எங்க போனாலு புடிக்காது அங்க அப்பிடி இருக்கு என்ன இப்ப நல்லா ஆமா பிஸியாவே இருக்கு அதே மாரி கிளைமேட் வந்து பா த்திங்கன்னு வச்சுங்களே நல்லா வெயில் சுல்லுனு அடிக்கு வெயில் சுல்லுனு அடிக்கு அடுத்த செகண்ட்டுல பாத்தீங்கன்னா மழ நிக்கு மழ வந்துரு
ம் ம் நல்லா இருக்கு கிளைமேட் அங்க
மழ மழ விட்று மழ விட்ட ஒடனே பாத்தீங்ன்னா வெயில் சுல்லுனு அடிக்கு நம்ம ஊர்ல மழ பெய்ற மாரி இருந்ச்சுன்னா மேகமூட்டமாவே இருக்கு மழ தூரோ வ அங்க அதெல்லா எதுவுமே இருக்காது நார்மலா இருக்கு நல்ல வெயில் இந்த பன்னெண்டு மணிக்கு உச்சி வெயில் சொல்லுவாங்க பாத்தீங்களா அந்த உச்சி வெயில் மாரி அடிக்கு வெயிலு அடிச்சுட்டு இருக்கும்போ சடனா பாத்தா மழ பெய்யு
ம் ம்
ம அஞ்சு நிமிச்சத்துக்குள்ள அந்த மழ நின்னு போயிடு மறு படியு அந்த உச்சி வெயில் அடிக்கு அப்புறோ அப்டி மழ பெய்யு அப்படியே தா போயிட்டு இருக்கு இப்பெல்லா அந்த ட்ரெஸ் எல்லா துவச்சி வெளியற காய போட்டம்னு வச் சுக்கங்களே அதெல்லா வீட்ல வீட்ல ஆம் மா இப்போ வீட்ல இருக்குறோ அப்டின்னா ஓகே சரி மழ துவருது அப்டின்னா எடுத்துட்லா வேலைக்கெல்லா போம் போது வாஷ் பண்ணிக்கானா போட்டுட்டு போனோன்னு வச்சுக்கோங்க நைட்டு நம்ம வந்து பாக்கம் போது பாத்தோம்னா தண்ணி அப்டியே வடிஞ்சுகுட்ருக்கு அதுல ஃபுல்லா தண்ணி வடிஞ்சிட்ருக்கு அதுவு மறந்தா அப்டி வீட்ல இருக்கைல அந்த சாட்டர்டே சண்டே லீவ்வா செரி கதவ சாத்திட்டு கொஞ்ச நேரோ அப்டியே படுத்துட்டம் னா மழ பெஞ்சிறு பாத்தா ட்ரெஸ்ஸீ போற நெஞ்சு போயிரு அதனால அந்த
அந்த மாரி இருக்கிறப்ப நீங்க அதுக்கு தகுந்த மாரி நீங்க எந்த ரெடிமே இதா பண்ணிக்குலையா ஆ அதுக்கு ஒரு ஷட்டு மாரி போட்டும் அந்த மார்பாடு பண்ண முடியாதோ
ஆஹா பண்ண முடியாது அங்கெல்லா அந்த மாரி எட வசதிலா கெடையாவே இல்ல ச எல்லாமே ரொம்ப நெருக்க நெருக்கமா இருக்கு ஒரு குண்டு ஊசி விழுறதுக்கு கூட கேப் இருக்காது அதுவு நா இ நா இருந்த நா இருந்த எடம் பாத்தீங்கன்னா எப்டி இருக்கும்னா ஆ நார்மல் நார்மல் ரோடா பிளேஸா இருக்காது பூமி வந்து நார்மலா இருக்காத மாரி இருக்கு மா இப்ப இந்த கொடைக்கானல்ல பொனா மலையில ஏறம் போற ஏறுவோ பாத்தீங்களா அந்த மாரி மேல இருக்கு ஹில்ஸுல
ஓ மேட்டுல இருக்குமா எ நீங்க எற எறக்குறது ஈஸி அப்ப ஏற்றதா செரமோ
ஏறது கஷ்டொ அது வந்து பாத்தீங்கன்னா அந்த இல்ல நா எங்க ஏரியா மட்டு கெடையாது மோஸ்ட்லி நறைய ஏரியாஸ் இப்டிதா இருக்கு
ம்
அப்டியு பள்ளத்துல ஏறி அப்டி எறங்குற மாதிரி இருக்கு ஒரு எடத்துலல்லா பாத்தீங்ன்னா ஆ சிட்டிக்குள்ள தா அது கொஞ்சொ லாங்கா இரு க்கு அந்த மேடு அந்த மேட்டுல மேல ஏறி அப்டி சர்ருன்னு கிழ போற போகு பாருங்க செம்மையா இருக்கு அப்டியே நெறையா அந்த அங் அங்க இருக்குற அங்க இருக்குற எடம் எல்லா ஆ ஆமா அங்க வந்து பாத்தீங்ன்னா மெ நெறைய எடொ இப்டித்தா இருக்கு மேட்ல ஏறி எறங்குற மாரிதா இருக்கு இங்க இருந்து இப்ப நம்ம சப்போஸ் நடந்து போறோம்னு வச்சுக்கங்க இல்ல அது பாத்தீங்கன்னா இந்த லாஸ்ட் ஏஜ்ஜுல தா என்னோட வீடு இருக்கு மேல மேட்டுக்கு போணு கீழ ஏதா கடைக்கு போறது மேலே ஏதா போகணு அப்டின்னா மேல ஏறணுன்னா அப்பாடா கால்லா வலி எடுத்துடு மேல ஏறி எறங்கறதுக்கு எறங்கும் போது பாத்தீங்கன்னா சல்லுன்னு ஒடியாருல
ஆமா ஆமா அது எறக்கொன்னா எறங்கிட்லாங்க மேடு கொஞ்ச செரமொதா
ஆமா எனக்கு அந் த எனக்கு ரொம்ப ரொம்ப புடிக்கும் நம்ம பொறந்தது வ கெடையாது வளந்தது கெடையாது பட் இருந்தே ஒரு நாலஞ்சு வ நாலு வருஷமா மூண் நாலு வருஷமா இருந்தே அதுக்கே எனக்கு அந்த ஊர் புடிச்சிருச்சு இன்னமும் மறுபடியு போகணு போகணுன் மனசு தேங்குத அப்ப அங்கயே இருக்கவங்கல்லா வேற எங்க போய் இரு
செட்டா ச்சு அவ்ளோதா அவுங்களுக்கு நல்லா அது செட் அவங்கள பிடிச்சு போயிடுச்சு பிடிச்ச எடந்தா அது கொஞ்சோ நல்லாரு
ஆமா அப்பறோம் காலைல எழுந்துருச்சு காய் இப்ப மார்னிங் வந்து பாத்தீங்ன்னா நா செவன் தேட்டி க்கி வீட்ல இருந்து கெளம்பனா தா நா எட்டு மணிக்குள்ள மெட்ரோ ட்ரெயின்ன போய் புடிக்கணு
ஓ ஓ
மெட்ரோக்கு ஆபீஸ் போறதுக்கு ஆபீஸ் போறதுக்கு ஆமா என்ன பதினைஞ்சு கிலோமீட்டர் தா சேம் டிஸ்டன்ஸ் தா மெட்ரோக்கு போற சார்ஜும் பெட்ரோல் காசு ஒன்னுதா ஆனா என்னன்னா இந்த ஒன் பைக் ல உள்ளங்க பேங்ளூர் சிட்டிக்குள்ள வண்டி ஓட்டுறதா அப்டீ மண்டேல்லா பிரஷர் பேஷன்ட் ஆயிருவோ சீக்கிரமா அவ்ளோ டென்ஷனா இருக்கு ட்ராஃபிக்னா‌ ட்ராஃபிக்
ட்ராஃபிக் ஆமா எல்லாமே அது பீக் டைம்மு அதனால வந்துட்டு எல்லாருமே வண்டி ஓட்றதுனால
நம்ம ஊர்ல வந்து இருக்கற மாரி சிக்னல்ட்ருக்காது சிஸ் டர் நூறு மீட்டருக்கு ஒரு சிக்னல்ட்ருக்கு இப்ப எ வீட் ல இருந்து வண்டிய நா ஸ்டார்ட் பண்ணனா எங்கேயுமே கட் பண்ண தேவைல்ல ஸ்ட்ரைட் ரோடு தா
ஆ
ஆனா அந்த டிராஃபிக்லர்ந்து போறதுக்குள்ள நொந்து நூடுல்ஸ் சாய் போயிர்ணு அதே இது இப்ப பெட்ரோலுக்கு ஒரு நாளைக்கு நூர்ருபா பெட்ரோல் போடுறமா மெட்ரோக்கு அதே நூர்ருவாதா சோ நே வ வண்டிய கொண்டு போய் பார்க் மெட்ரோ ஸ்டேஷன்ல பார்க் பண்ணிட் டு மெட்ரோல போனம்னா மெட்ரோல போனம்னா ஃபுல்லா ஏ சி அப்டிய எப்டி போறோமோ அப்டியே ஃப்ரெஷ்ஷா வரறலா
ம் அதுமில்லாம உங்களுக்கு பீஸ் ஃபுல்லா இருக்கு ட்ராஃபிக் டென்ஷன் இல்லைல வண்டி கீழ உழுவனு பிசிக் லா நமக்கு கைய உடுறது கால உணறது அந்த மாத் ரில்லா இல்லாம பிரச்சன இல்லம போயிட்
இப்ப அங்கருந்து இறங்கி எங்க ஆபிஸ் ஸ்டேஷன்ல வந்து இறங்கனனா அங்கருந்து ஒரு ஐநூறு மீட்டர் நடந்து போற மாரி இருக்கு ஆபீஸ்ஷு சோ பரவால்ல அது ஒரு வாக்கிங் மாரி போயிக்லா காலைல போயிட்டு சாய்ந்ரோ வந்தர்லா ஆனா வந்துட்டு ஏழு மணி வீட்டுக்கு வந்துட்டம்னா வந்துட்டு கொஞ்ச நேரோ ட்ரஸ் சேஞ் பண்ட்டு ரிலாக்ஸ் பண்ட்டு நம்ம வீட்ல வேலய செய்லா ஆனா இதே பைக்ல போனோன் வச்சுக்கோங்க பைக்ல போனா கண்டிப்பா முடியவே முடியாது
ம்
வாய்ப்பே இல்ல ரொம்போ டயேட்டாயிரு ஏனா அந்த ட்ரே இது அய என்னது ஆ ஐயோ வரமாட்டேக்குது சிக்னல் சிக்னல்ல ஒவ்வொரு இதுலயு பிரேக்க புடிச்சு புடிச்சு புடிச்சு போறதுக்குள்ள அப்படி ஒரு டென்ஷன்னாய் போயிரு
பொதுவா உங்க அந்த பேங்ளூர் சிட்டியே அப்டிதா
ஆமா ரொம்ப ரொம்ப பிஸியான ஏரியா
ம் அது என்ன பண்ணனாலு அதெல்லா நம்ம மாத்த முடியாது நீங்க சொன்ன மாரி நம்ம ஏதாவ்து அடுத்த ஆப்ஷன் என்னவோ அதுக்கு பாத்துட்டு போயிர்ணு சும்மா அது டென்ஷன் ஆயிட்டு வேல செய்யறதுக்கு வந்து நம்ம வேல பாக்கணு இல்லி ங்ளா வீட்ல அதெல்லா வந்து நம்மதா பேலன்ஸ்
வந்து அல்த்த மாரி பாத்துக்கணு நம்ம பரவால்ல போய்ட்டு போது ரிலாக்ஸா இப்ப வந்து மெட்ரோவுக்கு போறோம்ன் வெச்சுக்காங்ளே ஒன்னு இல்ல நம்ள ஃப்ரீயா உக்காந்துட்டு ரிலாக்ஸா போலா ரிலாக்ஸா வர்லா வீட்ல வந்து பீஸ்ஃபுல்லா வேல பாக்லா பட் பைக்ல போயிட்டு வந்தம்னா அந்த மாரி எதுமே பண்ண முடியாது
ம் ம் ம் நிச்சய்மா நிச்சய்மா
அது ஒரு லேயா சாட்ட டே சண்டே டைம்லல்லா அ பார்க்குக்கு இந்த மாதிரி பக்கத்துல இருக் காங்ளா பக்கத்துல இருக்கிற எடத்துல வந்து பாத்தா சின்ன பசங்க இருக்கறாங்க அவங்க என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு் ஃபேம்லி சோ எங்கயாவது வெளியேற போறதுனா போவோ பார்க் போவோ லால் பார்க் போயிருக்குறோ சோ அங்கல்லா பாத்தீங்கன்னா நெறைய ஆ லால் பார்க் போய்
அது ரொம்ப பெரிய பார்க்காட்சுங்களே சுத்தவே முடியாது
ஈவி்னிங் தெரியாம ஈவி்னிங் போயிட்டோ சிஸ்டர் நைட் ஆய்ருச்சு வெளிய வர்றதுக்கு ம் வெளிய வர்றதுக்கு நைட் ஆய்டுச்சு அந்த லால்பா ஃபுல்லா அதுல உள்ள உள்ள போய்ட்டு நெறைய ஃப்ளவர்ஸ்ல்லா வந்து பூ ஃப்ளவர்ஸ் கண்காட்சி மாரி வச்சிருந்தாங்க‌ சோ நெறைய இதெல்லா பாத்து அதெல்லா முடிச்சு வரதுக்கு நைட் அவ க்ளோஸ் பண்ற டைம் ஆய்ருச்சு இல்லன்னா வந்திருக்க மாட்டோ க்ளோஸ் பண்றோ கெளம்புங்க கெளம்புங்க ஆமா ஆமா அதுக்காகதா சத்த போட்டுட்டு இருந்த ஆமா எல்லாமே கெடைக்கு சிஸ்டர் ஆனா ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு இப்போ வெளியற இப்ப இதே ஆமா வெளியற வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து ஒரு ஹண்ட்ரட் பீஸ் க்கு வாங்குறோமா அவ டு த்ரீஹண்ட்ரட் ருபிஸ் விக்கிறா
அப்ப அப்டியே டபுள் டைம்ஸ் அ சரி நம்மளுக்கு ஆப்ஷன் இல்லைல்லங்க வெளில வந்து வாங்க முடியாது அது அதனால நம்ம வந்து வாங்கி தான ஆகணு அதுக்கு
அதுவு சினிமா தேட்டரு இந்த மாரி இதுக்கெல்லா போனுன் வச்சுக்கோங்களே போனோம்னா நம்ம இங்க இருந்து எது கொண்டு போ கூடாது எது கொண்டு போ கூடாது எது கொண்டு போ கூடாது மொபைல் ஃபோன தவிர பேக் கூட கொண்டு போ கூடாது பேக் இருந்தா லேடிஸ் அதையு செக் பண்ணி அனுப்புறாங்க தண்ணி பாட்ல கூட கொண்டு போ கூடாது அங்கதா வாங்கணு ஆனா அங்க காசு ரொம்ப ஜாஸ்தி
ஆமாங்க இப்ப டிக்கெட் வெல விட ஸ்நாக்ஸ்ஸூ வாட்டர் பாட்லு அந்த இதெல்லா பாத்தீங்கன்னா பாப்கார்ன்ல்லா இருக்கறதுல சீப்பான ஸ்நாக்ஸ்ஸு அதே அங்க நானூறுவா சொல்றா அட அப்ப நானூறுரூவாய்க்கு எத்தன நம்ம வெளில வாங்கி சாப்டலா சொல்லுங்க இங்கயே அந்த ரூல் எல்லா போட்டுட்டாங்க
ஒரு லிட்டர் வாட்டர் பாட்டில் வந்து பாத்தீங்கன்னா நூறு ரூபாய்க்கு வாங்கனா
அப்பா
அப்ப நான் போகல அதுக்கப்பற பக்கத்து வீட்டுக்கு அந்த பக்கத்துல அந்த பொண்ணு போச்சு அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கிருக்காங்க அந்த கூல்ட்ரிங்க்ஸ் எவ்ளோனா ஐநூரூபாயா சிஸ்
ஐய்யோ அதா சொல்ற டிக்கெட்ட விட அது ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு
அங்க எல்லாமே ஜாஸ்தியா இருக்கு நா அதெல்லா பாக்க முடியு இங்க வந்தப்போ ஒரு தர அப்படிதா நா வந்து மூவிக்கு போனோ மூவிக்கு வந்து அகண்டா செகண்ட் பார்ட் போட்ருந்தாங்க அதுக்காக வந்து போனோ அகண்ட பாளையாவோட ஃபேன் என் ஹஸ்பண்ட் தீவிர ஃபேன் அதனால அந்த மூவிக்கு போகணு அப்படின் சரி வா போலா அப்படின்ட்டு நாங்க ரெண்டு பேரு போனோ போய்ட்டு எதுவு எனக்கு வேணா அப்படின்ட்டே
ச
ஏற்கனவே அங்க அனுபவச்சிருக்கோமே அதனால வேணாம் சாமி தண்ணி கூட எனக்கு வேண்டா அப்படின்டே நூறு லோன் போட்டு தண்ணி வாங்கி குடிக்கணுமா சிஸ்டர்
அதுக்கு வெளில சே ஒரு த்ரீ அவர்ஸ் கண்ட்ரோல் பண்ட்டு வெளில வந்தா ஒரு நல்ல டின்னரே சாப்ட்டுட்டு வீட்டுக்
அ ஆமா அந்த அந்த காசுக்கு வெளிய அந்த ஒரு சின்ன ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் ஐநூறுவா குடுத்து வாங்குறதுக்கு வெளிய வந்து சாப்ட்டோம்னா நல்ல ஃபுல்லா திருப்தியா சாப்ட்டுட்டு வரலா ஹலோ?
ஆ ஆமாமாங் சிஸ்டர் ஆமா ம்.
ஆமா அதனாலதா வந்து அய்யய்ய ந நா அந்த அகண்டாவ்க்கு நாங்க போனப்ப இல்லங்க எனக் எதுமே வேணாங்க அப்டினு சொல்லிட்டு அங்க பாத்தொனியு அந்த இது ஒர் போட்ருந்தாங்க சிஸ்டர். என்னன்ன லிஸ்ட்டு இருக்குதுன் சொல்லி போட்ரு ந்ததுல அமௌண்ட போட் பாத்தே பாத்தொனியுமே எதோ ஒண்ண பாத்தே அது அது வந்து சமோசா சமோசா வந்து எவ்வளோ வரு?
சொல்றனே இப்போ ரீசெண்டா அந்த தாய்க்கெழவி போட்டிருந்தாங்கள்ல நாங்க தேட்ருக் போனோ எல்லா எங்க ஃப்ரெண்ட்ஸ் மட்டு போனோ அதுவு அப்பிடிதா. தியேட்ரு வ வ் அதாவ் தியேட்ரு பைசா வெறு ஹண் டூ ஹண்ட்ரோ என்னமோ தா. ஆனா அந்த பாப்கான் ஒரு பெரிய பிர